ஹலோ
நண்பா என்ன பண்ற
நல்லா இருக்கேன் நண்பா சாப்டிட்டு இருக்கிறேன் நீ என்ன பண்ணுற
நா வந்து இப்பதான் வெளிய போயிட்டு வந்தேன்
நான் நேத்து ஒரு சாப்பாடு கடைக்கு போனேன் அந்த கடையில தோசையும் கறி தோசையும் சூப்பரா இருந்துச்சு நீ அங்க போயிருக்கியா
எங்கடா எந்த கடடா
அங்க நம் சாப்பாடு ஆமா
ஆ தெரிஞ்சி நீ என்ன சொல்றேனு
ஆ அந்த எடத்த பத்தி சொல்லு நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு எப்படி செய்யறாங்க கொஞ்சம் சொல்லு நான் கேக்குறேன் நா அத வீட்ல செஞ்சி பாக்கலான்னு இருக்கேன் நீ எனக்கு சொல்லு நான் அப்புறம் சாய்ந்தரம் செஞ்சி பாக்குறேன் அத அம்மாட்ட சொல்லி
எனக்கு எப்படி செய்யறதுல்லாம் தெரியாது ஆனா அங்க பிரியாணி மட்டன் பிரியாணி மஜாவா இருக்கும் சூப்பரா இருக்கும்
ஆ எனக்கும் அது தெரியும் எங்க வீட்ல சும்மா எப்படி வைப்பாங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் பூண்டு இஞ்சி அத நல்லா நல்லா கிண்டி உடுவாங்க நல்லா அது கருகுற வரையும் நல்லா கிண்டிட்டு அதுக்கப் அப்புறம் கொஞ்சம் வந்து கறி சேப்பாங்க கறி சேத்தக்கப்புறம் கொஞ்சம் அரிசி போட்டோம்னா ஒரு இருவது நிமிஷத்துல நல்ல ஒரு வாசம் வரும் அந்த வாசத்தோட அப்டே கொஞ்சம் நெய் ஊத்தி அப்படியே எறக்கி வச்சி தட்டுல போட் ட்டு சாப்பட்டோம்னா சூப்பரா இருக்கும்டா நீ சொல்லு ஒனக்கு புடிச்ச ஒரு டிஷ் எப்டி செய்யறாங்க அந்த டிஷ்ச பத்தி அந்த சாப்பாடு எப்டி செய்யணும் அதோட வாசன எப்டி இருக்கும் அத பாத்தா எப்டி இருக்கும் அத பத்திலா நான் சொல் நானும் கேட்டுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன்
அது சரி நீ என்ன பேச உட்டாதான் நான் பேச முடியும் அப்புறம் பாத்தீன்னா ஆ எங்க வீடு மாஸ் சொல்ற அளவு வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க் இருக்கு அது பக்கத்துல ஒரு கட தலச்சேரி பிரியாணி கட தலச்சேரி பிரியா ணி கடைல கேரளா ஆ அப்டின்ற ஒரு டிஷ் இருக்கு
செரி
டிஸ் பேரே அதுதான் பிரியாணி வந்து பாஸ் பாஸ்மதி அரிசியில வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஆனா தயிர் மட்டும் இருக்காது வெங்காயம் மட்டும் தான் இருக்கும் வெங்காயம் போட்டு அந்த பிரியாணி பீசு பாத்தீன்னா அல்வா மாரி இருக்கும் மட்டன் பிரியாணியே அல்வா மாதிரி இருக்கும் அந்த பிரியாணி கூட சட்னி கொடுப்பானுங்க தேங்காய் சட்னி தான் கொடுப்பானுங்க தயிர் சட்னி கொடுக்கமாட்டாங்க அந்த தயர் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஆனா அது ஒரு ஒரு பிரியாணி ஒரு ப்ரைஸே நானூறுவா
உம் நம்ம குடுக்குற காசுக்கு கு அது நல்லா இருக்குமா
நம்ம கொடுக்குற காசுக்கு நல்லா இருக்கும் ஆனா அது ரொம்ப தூரம் அங்கிருந்து
செரி அடுத்த வாரம் நம்ம வேலை முடிச்சுட்டு ஒரு நாள் போலாம் அங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுற சாப்பிட்டு பாப்போம் போயி
பர்ஸ்டு நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போலாம்
செரி எல்லாரும் போலாம்
ஏன்னா அவனுங்க வந்தானுங்கனா நல்லா இல்லனா திட்டுவானுங்க
ஆஹ் தெரியும் தெரியும் சும்மாவே அப்படிதான் இருப்பானுங்க நண்பர்கள்னாலே அப்படிதானே நல்லா இருக்குனாலும் நல்லா இல்லனுதா ஏதோ ஒரு குறை சொல்லிதான் நான் செய்வாங்க அவங்க
ஆமா அவங்க அப்படிதான்
ஆஹ் முதல்ல அடுத்த வாரம் ஆஹ் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
நீ ஏதோ வீட்டுல செஞ்சன்னு சொன்ன
ஆமா எங்க வீட்டுல நேத்து வந்து சேமியா பிரியாணின்னு ஒண்ணு செஞ்சோம் அது பிரியாணி மாதிரியே தான் ஆனா அரிசிக்கு பதிலா அந்த சேமியான்னு ஒண்ணு சேர்பாங்க அது மாவுல செய்யறதுதான் லைட்டா பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் மாரி இருக்கும் அத சாப்பாடுல செஞ்சு ஆமா அது சூப்பரா இருந்துச்சு நைட் நாங்க சாப்பிட்டோம் அது அப்படி பிரியாணி மாறியே ஆனா அரிசிக்கு பதிலா சேமியா அவ்வளதான்
ஆனா ப்ராசஸ் எல்லாம் பிரியாணி பண்றமார்தான்
அதே மாதிரி தான் இருக்கும் ஆமா நா உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் போன வாரோம் ஒரு இடத்துக்கு குளிரான இடத்துக்கு உங்க வீட்டுல உன்னைய கூட்டிட்டு போனாங்கல்ல உங்க அப்பா அம்மா அந்த இடம் எப்படி இருந்துச்சு அத பத்தி சொல்லு நான கேட்கணுன்னு நெனச் ட்டு இருந்தே
அது வந்து ஒரு ஏ மலைவாழ் பகுதி
ஆ
அதுல சூப்பரா இருந்துச்சி ஆனா நாங்க போம்போது நல்ல வெயிலு குளுரே இல்ல அது ஒண்ணுதா அங்க அங்க வெயிலு அங்க நல்ல வெயிலு மழயு மழையு வரல ஆனா ஓரளவுக்கு ஒரு டைமுக்கு மேல குளுர ஆரம்பிச்சிது
ஆ சேரி சே
நாங்க பண்ண தப்புன்னனா கார்ல போயிட்டோ பைக்ல போயிருந் ஆமா பைக்ல போனா நல்லா இருக்கு நம்மபோவோ பைக் க்ல்ல
நம்ம அடுத்த வாரோ இருசக்கர வாகனம் என்னிட்ட இருக்கு நம்ம அத எடுத்துட்டு போலா எரிபொருள் கொஞ்சம் நிரப் ப்பனா போது எனக்கு தெரிஞ்சி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு
ஐநூறு ரூபாய்க்கு போதுமா
ஐநூறு ரூபாய்க்கு போதுமானது தா என்னோடது வந்து தூரம் அதிகமா போகும் அதனால பிரச்சன இல்ல போயிட்டு ஒரு சாப்பாடு கடைக்கு அங்க போகலா அங்க ஒரு சூப்பரான சாக்லேட் கட இருக்கு அதுக்கப்புறோ அங்க ஒரு தேநீர் விடுதியீதியிரு ஒன்னு இருக்கு அந்த இடத்துக்குல்லா போயி அங்க என்ன இருக்கு அப்பிடிங்கறத நம்ம போய் பாப்போ சரியா
நம்ம டீ கடைய சொல்ற
இந்தா டீக்கடதா தேநீர் விடுதி என்றால் டீக்கடை தான்
ஓ சேரி எனக்கு தெரியாது
ஆ அதுதா அந்த எடத்துக்கு போய் பாக்கலா ஆ
மறக்காம நம்ம ஊட்டி வரிக்கி வாய்ன்ட்டு வந்தரலா
ஆ ஆமா அதுதா சாயந்திரொ டீ குடிக்கு போது நல்லா இருக்கு சொல்லணுன்னு நெனச்சிட்டே இருந்தே நா மறந்தாலு நீ மறக்காத
ஆமா நா வச்சுக்கே ஒரு நோட்டு நோட்ஸ் பண்ணி வச்சிக்க நோட்ல போட்
ஆஹ் நான் என்னோட புத்தகத்தில் நான் எழுதிக் கொள்கிறேன் இதை மறக்க மாட்டேன் ஆஹ் சொல்லுங்க எங்க அப்பாட்ட பர்மிஷன் கேக்கல போகறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவரிடம் வாங்கனா போதும் நம்மளே சொல்லி போகலா நம்ம காசுதான நம்ம செலவழிச்சுதான நாங்கம்மா போக போறோ வீட்லயே இருந்தா கொஞ்சோ ஒரு மாரி அடஞ்சி போன மாரி ஃபீல் ஆகுது எப்பிடி சொல்றது என்றால் தனியா க் இருக்கிற மாரி ஒரு மாதிரியா இருக்குது
எனக்கு தெரியும் நானும் இருந்திருக்கேன்
தினமும் பசங்க முடிஞ்ச அப்புற இப்ப எப்படி இருக்கு பஸ் நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோம் ஏதோ ஒன்னு இருந்துச்சு இப்ப அதுவும் இல்லங்கிற போது ஒரு மாரி கஷ்டமா இருக்குல்ல நீ எப்பிடி உணருற அத என்ட சொல்லு நான் கேக்குறேன்
எனக்கு வீட்டுல போரா இருக்கும் டிவி பாப்பேன் யூடியூப் வீடியோ பாப்பேன்
உம்
நம்மன்ன கேம் தா ஆடுவேன்
ஹ
படம்பாப்பேன்
உம் ஆமா என்ன படம் கடைசியா நீங்க என்ன திரைப்பட பார்த்தீர்கள் அதை பத்தி கொஞ்சம் என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்
திரைப்படம்லா பாக்கல ஆனா அது அனிமி பாத்தேன்
அனிமி அனிமினா எனக்கு புரியவில்லை நீங்க என்ன சொல்றீங்கன்னு
அனிமினா ஒரு கார்ட்டூன் மாரி
ஆஹ நீங்க சொல்றது என்னன்னா பொம்மை படம் மாதிரி அந்த வரைஞ்சு செய்வாங்கல்ல அந்த மாதிரி படமா நீங்க சொல்லுறதுகு
பொம்ம பட இல்ல அப்புடின்னு சொல்ல முடியாது பொம்ம படம்னு சொல்ல முடி முடியாது ஆனா அதோட ஸ்டைல் வந்து வந்து கார்ட்டூனை விட நல்லா இருக்கும்
ஆஹ சேரி சேரி எனக்கும் புரியுது ஆமா
ஆஹ அந்த கார்ட்டூன் மாரி
உம்
நல்லா இன்ட்ரெஸ்ட்டா போகும்
ஆஹ நா இப்போது என் வீடு பின்னாடி வந்தேன் அங்க பாத்தீங்கின்னா நறைய மாங்கா மரம் வாழை மரம் மல்லிப்பூ செம்பருத்தி கொய்யா கா முருங்கக்காய் முருங்கக்காய் எவ்வள நல்லது என்று உனக்கு தெரியுமா
முருங்ககாயில என்ன சக்தி இருக்கு
முருங்கக்காவ அது தினமும் சாப்ட்டால் ஒன்னு அப்பப்போ சாப்ட்டால் தெரியாது அத தினமும் சாப் விட்டால் குதிரை பலம் கெடைக்கும் உனக்கது தெரியுமா
குதிரை பலமா
ஆமா அதன் சத்தி யாருக்கும் தெரியாது
ஓ எனக்கு தெரிஞ்சிது
ஆ ஐப்
உத் ஆமா செரி வாழப்பழோ சாப் டா நைட் வாழப்பழோ சாப்டா என்ன நடக்கும்
ஒரு நிமிடம் நண்பா சொல்லு நண்பா நீங்க சொல்லுங்கள் எனக்கு புரியவில்லை
நைட்டு டேட் டைம்மு
கே சொல்லுங்க
வாழப்பழோ சாப்டா நமக் என்ன நல்லது
வாழப்பழம் இரவில் சாப்டால் காலையில் மலம் நன்றாக போகும் அந்த மலமானது சில சில நேரத்தில் ம் இரவு நேரத்தில் ரொம்ப கடினமான ஒரு உணவு எடுத்துக் கொண்டால் அதன் ஜொரிமானக் கோளாறு மிகவும் கடினமாக இரு கம் அதன் காரணமாக நம்ம யூஸ் பண்றோம் பழமை நன்றாக சாப்பிட்டால் மலம் மிகவும் நன்றாக போகும் அது போக நம் உடல் பருமனை அதிகரிக்கும்
நம்ம சா எனக்கு இப்ப தா தெரியும்
ஆ
ஆனா அது சாப்டா வயிறு ஃப்ரீயாகும் தான
ஆமாமா அதுதான் மலம் வெளியாகி விட்டாலே ஃப்ரீயாகி விடுமல்ல
செரி அப்றோ ஒ ஃப்ரெண்டு ஊர்லந் து வர சொன்னா என்னாச்சு
எ நண்பனா எ நண்பன் வரேன்னு சொன்னா ஆனா கொஞ்சோ அவனுக்கு வேலை இருக்குன்னா அதனால் அவன் கொஞ் சிறிது நாள் கழித்து வருகிறான் அப்டின் என்ற சொல்லிவிட்டா அதனால நான் செரி அப்டின்னு சொல்லிட்டு அவன விட்டுட்ட ஏ நம்ம யாரையும் புடிச்சு இதுப் பண்ண வேணால அவன கம்பல் பண்ணுனு வித்யாஸ் தெல்ல அவனுக்கு தோணுச்சுன்னா அவ வருவா அதுதா நம் நம்மளோட இதே செரிங் புரிஞ்சுதா
ஆ புரிஞ்சுது ஆனா அவ எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தா
ஆ என்னனு சொல்லிருந்தா
அ அ அவ அவ உனக்கு கூப்டானாமா நீ எடுக்கில
ஆ ஆ செரி செரி
அதுதா ஆமா அவனுக்கு டைமும் இல்யாமா
ம் ம் ம் நேரோ எல்லாத்துக்கும் தா இருக்காத் தே அவங்கவுங்களுக்கு விருப்பம் ஒன்று இருந்தால் அவங்களா அந்த நேரத்தை ஒதுக்கி நம்மள் நண்பரை நன் சந்திக்க வேண்டும் அப்டி என்றால் அவங்களா தா வரணு அத புரிஞ்சிச்சா நம்மளுக்கு ஒரு தேவ இருக்குன்னா நம் நம்மதான அத வரணும்
ஆமா நம்ம தேவனா நம்மதாம் முன்னாடி நிக்கணும்
தெரிஞ்சு நடந்துகிட்டாதான் அது நன்றாக இருக்கும் அது யாருக்குமே இப்ப தெரிய மாட்டிகிது இல்ல
தெரியு புரிஞ்சி புரிய வக்கணும் தெரிஞ்சுட்டு சரி கோவிச்சுக்காத நா அப்புறம் கூப்ப